ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா
ஆ அப்ப கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ஓ ஓகே அ அ கேக்குதா ப்ரோ
என்ன கேக்குது ப்ரோ
அ அதாவது நேத்து வந் எமர்ஜென்சி அ அவசரனால அ‌ போ போகணு அப்டின்னு சொல்லிருந்தீங்க நீங்க அ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆச்சு அது என்ன
அதாவது ஆக்சுவலி நேத்தது எமர்ஜென்சி மீன்ஸ்சு மார்னிங் வந்த கேஸ் தா மார்னிங் வந்து செஸ்ட் பெயினோட ஓபிக்கு வந்தாங்க
சரிங்க ப்ரோ
அ ஓபடிக்கு வந்தாங்க செஸ்ட் பெயினு பால்பிடேஷன்ஸ் அதெல்லா கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாங்க சோ நம்ம எவால்வேட் பண்ணி பாக்கும் போது வந்து பாத்தீங்ன்னா அவுங்களுக்கு தத்து எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க எக்கோன்ற டெஸ்ட்ல
அ
எஜெகஷன் ஃப்ராக்ஷன்னா அதாவது ஆ்ட் வந்து இதையும் வந்து சுருங்கி விரியிற தன்மை வந்து கம்மியா இருக்கு அவுங்களுக்கு மினிமம் வந்து அறுபது பெர்சன்டேஜாவது இருக்கணு
அ அதுக்கு அ அதோட கம்மியா இரு
ஆமா அவுங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு தா இருந்தது
அயிடுச்சா
ஆமா இருவத்தஞ் சு தா இருந்தது அ அவுங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு புரோட்டோகால் படி கவ் ஐ மீன்னு என்னம்ஸ் சி புரோட்டோக்கால் படி என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவுங்க ஸ்டெபிலைஸ் பண்ணனு சோ ஸ்டெபிலேஸ்னா அவுங்க வந்து மொதல்ல நிதானப் படுத்தணு
சரிங்கண்ணா
அ அதுக்கப்புறோ அவுங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ்ல்லா குடுக்கணு மாத்துர மருந்து இதெல்லா குடுத்துட்டு ஆன்ஜியோ பண்ணணு
ஓகே ப்ரோ
கிராஃபி பண்ணணு
உம் சரிங்கண்ணா
ஆன்ஜியோகிராபி பண்ணி அவுங்களுக்கு ஏதாவது பிளாக் இருக்கா எதனால அந்த ஹார்ட்டோட சுருங்கி விரியிற தன்ம கம்மியாருக்கு பாக்கணு சோ அத பாத்தாதா வந்து நம்மோ அ எ என்ன ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் என்னன்றது பாக்க முடியு சோ அதுக்காக வந்து அட்மிஷன் வார்ட்ல போட்டு வச் செருண்ணா போட்டு வச்சிருந்தோம் இன்னைக்கி இத வந்து அந்த கேஸ் பண்றதா இருந்தது
ஆஹ் சரிங்க ப்ரோ
பட் ஆனா அவங்க பேஷண்டோட அட்டண்டர் அதாவது கூட இருக்கறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு தொணையா அவங்க எல்லா வந்து எங்களுக்கு நேத்தி எமர்ஜென்சியா பண்ணுங்க
ஆஹ்
ஆ எங்களுக்கு முன்னாடியே பண்ணுங்க அப்பதா எங்களுக்கு தெரியு ஏ நாளைக் கு வரைக்கு வெயிட் பண்ணனு அப்படின்ற மாரி கேட்டாங்க சோ அதனால எமர்ஜென்சி பண்ணா அவங்க சொன்னதுனாலன்றது இல்ல பேஷண்டு வந்து கொஞ்சோ டிஸ்சோரியன்ட் டடா மாறுனாங்கோ சோ அவங்க பெயினு காம்ப்ளைன்சு ஹ வைட்டல்ஸ் ப் பிபி சுகர் எல்லா கொஞ்சோ ஷூட் அப் ஆச்சு சோ இதனால நம்ம முன்னாடியே பண்ணி பாக்கறது பெட்டர் அப்படின்றதால ஆன்ஜியோ பண்ணி பாத்தோ நேத்து நைட் உங்ககிட்ட சொல்லிட்டு நா போ போனதுக்கப்புறோ ஒரு ஒன் ஹர் கழிச்சு ஆன்ஜியோ பண்ணோ ஆன்ஜியோ பண்ணதுல வந்து டிரிபிள்விஸ்சிஸ் டி டிசீஸ்னு வந்தது அதுல ட்ரிபிள்விஸ்சிஸ் டிசீஸ்னா முக்குழாய் அடைப்புன்னு சொல்லுவாங்க ஹார்டுக்கு ரத் தம் போறதில்ல மூணு குழாய மூணு ரத்த குழாய்ல அடைப்பு இருக்குது அவங்களுக்கு
ஓகே ப்ரோ
ஸோ அதுல வந்து மூணு ரத்தக் குழாய்க்குமே நம்மோ ஆன்ஜியோ பிளாஸ்டிக் ஸ்டன்டிங் பண்ண முடியாது ஏனா மூணு ரத்த குழாய்லியு நம்மோ ஸ்டன்ட் வச்சோனா ப்ராப்ளம் பெருசாயிடு.
ஆ
ஆஹ் ஹார்ட்டே நிக்கிறது கூட ம்ம கார்டியாக்கரஸ்ட் வர்றது கூட இதயோ செயல் இழப் புக்கூட சான்சஸ் இருக்கு அதனால வந்து அ முதல்ல ரெண்டு எது வந்து ரொம்ப அதிக பிளாக்கில இருக்கோ அது ரெண்டுத்தையு வந்து ஸ்டன்டு வச்சுட்டு
உம்
கம்மியான பிளாக் பண்ணிருக்கோ ஐ மீன் ரத்தகுழ அட அடைச்சிருக்கோ அதுக்கு வந்து பலூன் சொல்லுவாங்க அந்த ரத்த குழாய்ய விரி விரிவு மட்டு பண்ணி விடுவாங்க
ஓ ஓகே ப்ரோ
ம் அந்த மாரி பண்ணலா இப்ப வந்து அந்த பேஷண்ட் வந்து நல்லாதா இருக்காங்க அந்த நோயாளி பரவால்ல அவங்களோட பிபி சுகர் எல்லாமே இப்ப ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கு அதுக்கேத்த மாரி அதுக்கு தேவையான மாத்தர மருந்து எல்லாமே குடுத்துருக்காங்க
ஆ
பி ஹாட் அட்டாக் வராதுக் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால
ம் ஓகே ஆ அதாது க்க அத ஆ அவங்களு சொன்னாங்க அதாவது அவங்க அட்டண்டர்னு சொல்லிருக்காங்க பண்ணிவிடுங்க அப்டின்ட்டு ஆ அதுக்கேத்த மாரியு இருக்காங்க நோயாளியு அவரு வந்து சீரியஸ் ஆய் டாரு அந்த அளவுக்கு ஆ ஆ அத பாத்துட்டு அவுங்க ரொம்ப பதட்டபட் இது நீங்க பண்ணீருங்க அப்டின் ஆ எத்தன மணிக்கு போனீங்க ஆ சாப்டு சாப்டீங்க சாப்ட
துனால நாளைக்கி பிளான் பண்ணிருந்தோ ஏன்னா வந்து முன்கூட்டியே நம்ம இன்சூரன்ஸ் இது இருந்தது அப்டின்னா நம்ம முன்கூட்டியே வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது வரும்
ஆ ஆ
சோ இப்போ கேஷ் பேசண்ட்டூ அப்டின்னா எப்ப வேணா பண்ணிக்கலா பணோ கட்டுனா பண்ணிக்கலா பட் ஆனா நம்ப ஆ இன்சூரன்ஸ் பேஷன்ட்னா அப்டி பண்ண முடியாது நம்ம இன்சூரன்ஸ்ல அப்ரூவல் குடுக்கணு அது வெரிக்கோ வெயிட் பண்ணனு அதனாலதா வந்து நாளைக்கி ப்ரீ அப்ரூவல்டு மாரி இன்னக்கி வந்திருக்காங்க அட்மிஷன் போட்ருக்கோ நாளைக்கி தா சர்ஜரி பண்ண போறோ அப்டின்ற மாரி அப்ரூவல் கேட்ருந்தோ
ம் அதாவது ஆ ப்ரீ கா அதாது காசு கட்டி பண்றவங்க அடுத்து நா காசு கட்டிக்கிறோ அப்டின்னு சொல்றவங்க வந்து உடனே பண்ணிட்றீங்க
ஆமா ஆ இல்ல அது காசு இங் இன்சூரன்ஸ் இன்றது பொருத்து இல்ல ஆஹ் எப்டி சொல்ற ன்னா
ம்
எப்டி சொல்ல சீரியஸ்னஸ பொறுத்துதா இன்கேஸ் இன்சூரன்ஸ் பேசெண்ட்டுமே வந்து சீரியஸ் ஆகுறாங்கன்னா நீங்க கேஷ கட்டிட்டு பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ்க்காக வெயிட் பண்ண தேவயில்லன்னு சொல்லி பண்ணிடுவோ
ஓ அப்டின்னா ஆஹ் இப்ப இன்சூரன்ஸ் சோ அப்ரூவல் ஆகல கேஷு கட்ட முடிலன்னா என்ன பண்ணுவீங்க ஆனா சீரிஸா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவங்க அந்த அந்த நெலைல எப்படி சீரியஸ்ஷா இருந்தாலு அப்டியே கொண்டு போய் கொடுத்ருவீங்களா கவர்மெண்ட்
ஆமா ஆம்புலன்ஸ் செலவு மட்டும் இல்ல வேற வழி இல்ல இல்ல ஏன்னா கார்ப்ரேட் ஹாஸ்பிட்டல்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ப ரூல்ஸஸ் இருக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு நிபந்தனே இருக் ஏன்னா இவங்களோட இந்த ஓனர்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க போட்டு வச்ச ரூல்ல நம்ம அப்படியே ஃபா ஃபாலோ பண்ணும்
ஓ அப்டிங்களா ஓக்கே ஓக்கே ஆஹ் அதாவ்து ஆஹ் அப் பே ஒன்ஹௌர்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னா ஹ ரொம்ப தூரமா இருக்குமாச்சுங்ளே இங்க இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கு அதுக்கு ஒன் ஹவர்குள்ள போயிட முடியாது டிராபிக் எடைல இருக்கு அப்படின்ட்டுருந்தாங்க நா ஆம்புலன்ஸ்ல நீங்க ஏத்தி அரேஞ்ச் பண்ணிருவீங்க அங்க எழுதி குடுத்துருவீங்ளா இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ணி எழுதி குடு
இல்ல நாங்க இங்கிருந்து என்ன பண்ணனு அவுங்க எதனால போறாங்கன்றது எல்லாதுமே அதுக்கு சம்மரினு ஒண்ணு குடுத்து து அமுச்சுருவாங்க உம் அத கா அத அங்க இருக்க டாக்டர் பாத்தாங்கன்னா அவுங்க அண்டர்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க
இப்போ அ இப்படி ஒரு மண் நேரோ ஆகுது போறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் ஆகுது ஹ அந்த மாரி சிச்சுவேஷன்ல எதாவது மோசமா எதாவது தவறா நடந்துறாதா ப்ச் நீங்க இ பண்ண முடியாது இங்க ரூல்ஸ் இல்ல சொல்ட்டு நீங்க கவர்மெண்ட் ஹ் மரு கவர்மெண்ட் அரசு மருந்துதுக்கு அனு அனுப்பறீங்கள்ள அப்படி அனுப்பிட்டு அ அனுப்பரு கேப்ல எதாவது அசம்பா விதம் நடந்
இல்ல அதுமே அவங்க சைன் போட்டுட்டுதா வாங்கிட்டு போவாங்க
ஓ அப்படியா
ஏனா இப்போ ஒருத்தரோட ஒருத்தரோட தனிப்பட்ட மருத் துவமனை கெடையாது இது சோ இது வந்து பலதரப்பட்ட குழுவோட மருத்துவமனை என்ற நாணு இது எல்லாரும் சே சேர்ந்து ஒரு பேஷண்ட் ஒரே ஒரு நோயாளிக்காக எல்லாரு சேர்ந்தெல்லா முடிவு எடுக்க முடியாது அவங்க ஒரு ரூல போட்ருப்பாங்க அந்த ரூல தா ஃபாலோ பண்ண முடியு காசு இருந்தா இங்க பண்ணுவாங்க இல்லன்ற பட்சத்துல வெளியதா அனுப்பி பண்ணனு
உம் அந்த மாரி அனுப்ச்சி ருக்கீங்ளா இதுக்கு முன்னாடி ஆஹ்
ஆஹ் அனுப்பிருக்கோ நெறய
அது அது ஒவ்வொன்னு எப்படி இருக்கு ஒவ்வொரு சீ ரொம்பயு சீரியஸான கண்டிஷன்ல அனுப்பிச்சுவிட்டீங்கன்னா இல்ல முன்னாடியே இல்ல இன்னைக்குள்ள பண்ணிருந்தா காப்பாத்திர்லா நீங்க எப்படியோ கொண்டு போயிருங்க அந்த மாரி
அந்த மாரி நாங்க அது சீரியஸ்னஸ புரிஞ்சுதா இது பண்ணுவோ
உம்
ஆமா இல்லன்ற பட்சத்துல அதுக்கு நெறயா ஆபஷன்ஸ் இருக்கு நீங்க இப்பதைக்கு பண்ணிருறோ நீங்க ஒரு பத்து பத்து நாளுக்குள்ள கட்டுங்க இல்ல ஒரு ஒரு மாசத்துக்குள்ள கட்டுங்க அது மாரி நிறைய இருக்குல்ல சோ அது அது பேஷண்ட்டு அட்டண்டரு அவங்கள பொறுத்து தான் இருக்கு என்னதான் நாங்க பண்றோம் நீங்க பொறுமையா கட்டுங்கன்னு சொ சொன்னாலுமே ஒரு சில நோயாளி ங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லலைங்களா எங்களால இவ்ளோ பணத்த எப்டி நாங்க திரட்டி கட் கது ஒரு மாசம் டைம் கொடுத்தா கூட எங்களால கட்ட முடியாது
ஆ ஆ அதாவது அதான் இப்போ பத்துக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள பண்ணிய ஆகணும் ஆ நாங்க ஆப்ரேஷன் பண்ணிரோம் அப்பறம் கட்டுங்க சொல்லி அந்த மாரி பண்ணிக்கலாம
பண்ண முடியும் கிரெடிட்ல போட்டு பண்லாம்
எப்படி அவங்க பேங்க் இருந்து ஏதாவது பு
இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல எனிவே அவங்களோட ஐடி ப்ரூப்ஸ் எல்லாம் இருக்கு லா
ஓ ஆமா அதா வச்சுக்குறீங்களா
இ நல்ல விஷய ம் ம் அதான் ஆ எங்க எங்க அப்பாக்கும் இதே கேஸ் தான் ஆ ஆனா ஆ அதான் அந்த அப்பண்டிக்ஸ் சொன்னல்ல நானு நேத் அன்னைக்கு ஆ சிருகுடல் சிருகுடல் அந்த சிருகுடல வெட்டி எடுத்தாங்க ஆ வெட்டி எடுக் ஆ கவுவர்மெண்டட் ஹாஸ்பத்திர வச்சிருந்தோம் ஆ வெட்டி எடுத்து ஆ அந்த ஆனா அதுக்கு காசு கேட்டாங்க ஆப்ரஷன் பண்றதுக்கு இதுக்கு காசு கேட்டாங்க சிகிச்சை பண்றதுக்கு கேட்டாங்க ஆமா அதுக்கு என்ன பண்ணோம் காப்பீடு கொடுத்தோம் ஆறு லட்சம் ரூபா இருந்துச்சு காப்பீடு மருத்துவ காப்பீடு இருந்துச்சு ஆறு லட்ச ரூபாய் இருந்துச்சு நாலு லட்ச ரூபாய்க்கி கழிச்சிட்டாங்க அதுல அஹ் க சேய் நாலு லட்ச ரூவாய்க்கு ஆப்ரஷன் பன்னாங்க எதுக்கு அது எக்ஸ்ட்வா இல்ல கரெக்டானதா இல்ல கம்மியா பண்ணிட்டாங்களானு சரியா தெரில ஆஹ் அந்த அளவுக்கு கெடச்சதுக்கு ஆஹ் கழிச்சு கரெக்டா அத வெட்டி ஒரு ஒரு ஒன் அவர் ஆயிடுச்சு அப்ப மிச்ச வெட்டி எடுத்து வச்சு முடிச்சுதுக்குள்ள அப்புறம் வந்து ஒரு பாக்ஸு ஒரு க ஒரு கண்ணாடி பாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க பாட்டில் பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்க அது அதை வாங்கி குடுத்து குடுத்துட்டேன் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பா அந்த வெட்டி எடுத்தத என்கிட்ட என் கையிலயே குடுத்துட்டாங்க அந்த வெட்ன அப்பென்டிக்ச ஆஹ் அப்பா கண்ணாடிபாட்டில்ல போட்டு இத உங்க அப்பா ஓடம்புல இருந்தது சொல்லியிரேன் குடுத்தாங்க அத அது ஒரு தண்ணியில ஒரு லிக்விடுக்குள்ள போட்டு திரவத்துக்குள்ள போட்டு குடுத்தாங்க அது பார்க்கையில அது வந்து அது மேல வீங்கி இருந்துச்சு அந்தது அந்த அப்பெண்டிக்ஸ் மேல வீங்கிருச்சு நல்லா ஆஹ் அத அப்டியே அஹ் திரவத்துக்குள்ள போட்டு குடுத்துட்டாங்க நாங்க அப்டியே எய அஹ் இ டெஸ்ட்டு குடுத்துட்டோ ரிப் ரிப்போர்ட்டு வாங்குன ஓகே நார்மலா தா இருக்கு அப்டின் சொல்ட்டாங்க ஆஹ் அதுக்கப்பற பாத்தீங்னா அஹ் அந்த சிகுரெட்டுன்றது பாத் தீங்னா அவரால விட முடிய்ல அந்த சிகுரெட்டு பீடின்றது வளந்து அவரால் அத ஆமா நிறுத்த முடிய்ல ஆஹ் எங்க முன்னாட் அஹ் நடிச்ச நடிப் ப்பாரு விட்ட மாரி நடிப்பாரு அவரு வேலைக்கு போற சைட் எல்லா பாத்தீங்னா புடிப்பாரு அவ்ங்க க அவரு ஃப் ஃப்ரெண்டெல்லா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஒங்க அப்பா இங்கெ குடிக்கிறார்ரா சீகுரெட்டு புடிக்கிறார்ரா அப்படி சொல்வாங்க ஆஹ் ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தாரு அதுக்கப்பற மறுபடியு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பா்த்தீங்னா ஷுகர் வந்துருச்சு ஆஹ் ஆனா ஷுகர் வரும்போது அவர் என்ன சொல்றருனா ஆஹ் இல்ல எங்க பா சு அதாவது முதுகுல வந்து அப்பாக்கு வந்து ஒரு புண்ணு மாரி வந்துச்சி ஃபஸ்ட்டு புண்ணுவ வந்து அது பெருசா ஒரு மாரி பெருசாச்சு அந்தது புண்ணு ஒரு மாரி சொரியாசிஸ் மாரி வந்துச்சு ஆதி மருத்துவமனைக்கு போனோ ஆஹ் ஆதித்தியா மருத்தவ ஆதித்யா ஆதித் தித்யா மருத்துவமனை ஸ்கின்னுக்கு பாப்பாங்க இது என்னது ஆ றவே மாட்டிகிது அப்டின்ன ஒடனே சுகர் டெஸ்ட் எடுத்து பாப்போ அப்போ சுகர் டெஸ்ட் எடுத்து அத ஸ்கேன்னும் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணதாலா அந்த வெளிப்பக்கமும் புண்ணாயி
உள் பக்கமும் புண்ணாயிருக்கு
ஆஹ் ஒரு மாரி தார் ரோடு போட்ட மாரி அந்த மாரி ஒரு வரவரன்னு இருந்துச்சி அந்த புண்ணு உள் பக்கம் ரொம்ப மோசம் ஆஹ் என்ன பான்டாங்க சேரி ஓகோ அது இப்டி மோசமா இருக்கு சொல்டு சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க சுகர் டெஸ்ட்ல நா முன்னூத்தம்பது சொல்டு சொன்னாங்க அ ரொம்ப அதிகமா இருக்கு சுகரு அப்ப எங்க அப்பா சொன்னாரு இல்ல சுகரே எனக்கு கெடையாது சுகரே வந்தது கெடையாது ஏயா பரம்பரைக்கே சுகர் வந் வந்தது கிடையாது அப்டி அப்டி சொன்னாரு நா அந்த நம்ப